ஹலோ
ஹலோ ஹலோ சார் நல்லா இருக்கீங்களா வணக்கங் சார் நல்லா இருக்கீங்களா ஆ சார் இந்த மாரி ஆ சேரி சொல்லுங்க சர்ரு ஆ ஃப்ரெண்டு ஹஸ்பண்டக்கு வந்து ஒரு கார் வேணும்னு சொல்லியிருந்தாங்க சார் இந்த செகண்டன்ஸ் கார் எல்லா போடுறாங்களே இல்லக்கா யூடியூபு அந்த மாரி இதுல அப்டி பாத்து வாங்குனா நல்லா இருக் இருக்குமாங்க சார்
ஒரு சில வண்டி நல்லா இருக்குங்க எல்லா வண்டி நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது மேக்சிமம் ஆ கா வண்டி இப்ப நீங்க லாங்கா போய் எடுக்கிற மாரி இருந்தா ஃபர்ஸ்டே அவர்கிட்ட வந்து ஆ அன்னைக்கு டேட்ல போ ட்டோ இப்போ ஹெச்டி போட்டோன்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு டேட்டு போட்டு வரும் அந்த மாரி போட்டோ கேட்டுட்டு வண்டில எல்லா லுக் பாத்துட்டு உள்ள எவ்ளோ கிலோமீட்டர் ஓடிருக்கு எத்தன ஓனர்ரு இதெல்லாம் பாத்துட்டு ஆமாங்க உள்ள அப்றோ இன்ஜின் பேனட்டா தொரந்தா இன்ஜீன்லா இன்ஜின் எல்லா எப்டி இருக்கு ஆயில் எங்க அ சிந்தி இருக்கா அது எல்லா பாக்கணும்ங்க
சேரிங் சார்.
அதெல்லா பாக்கணு வண்டி ஓட்டி பாக்கணு. இதெல்லா பாத்துட்டுதா எடுக்கோணுங்க இப்ப வந்து இப்போ சில பேர் வாங்குனா ரெண்டர லட்சோ கிலோமீட்டர்லா ஓடி ஓடிருக்கு பட்ஜெட்டு கம்மியா இருக்கு அதுல பாத்தீங்கன்னா நீங்க கம்மியா இருக்குது
அப்பிடிதாங் சார் ஒரு கார் வந்திருக்குன் சொன்னாங்க. அப்றோ நா இருங்க விசாரிச்சிட் சொல் றேங்க அப்டின்னே.
ஏன்னா அது வந்து கம்மியாதா இருக்கு அப்பற பாத்தீங்கன்னா வாங்குனீங்கன்னா அப்புற நீ அத ஒரு டக்குன்னு ஒரு ஒண்ணோ ஒன்ரையோ செலவு வெச்சுருங்க. அந்த மாரிதா இருக்கு ஆமாங்க. அதனால வண்டி வந்து தெளிவா பாத்துட்டு இல்லனா நல்ல உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக்கோ இல்ல நல்ல டிரைவரோ இருக் இருந்தாங்கன்னா கூட்டிட்டு போய் செக் பண்ணுங்க ஃபஸ்ட்டு.
சார் அவங்க வண்டியே இப்பதாங்க சார் வாங்க போறாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஆள் யாரு இல்லன்றனால ஏன்ட்ட கேட்டாங்க செரி நா சொன்னே எனக்கு தெரிஞ்ச சார் ஒருத்தவங்க இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு கார்ல கொஞ்ச அனுபவோ இருக்கு வேண்ணா கேட்டுட்டு சொல்றங்க அப்டின்னங்க. உம்
ஆ அதுதாங்க இந்த மாரி நெறைய ப்ராப்ளம் இருக்கு சில பேர் வந்து ஆ ரேட்டு கம்மியா இருக்குன்னு எடுத்துட்டு வந்துருவாங்க. எடுத்துட்டு வந்துட்டு வ வர வழியிலேயே வண்டி மக்கர் பண்ணிரு அப்புறம் பாத்தீங்கன்னா நாலு பேர்த்த வச்சு தள்ளி ஓரங் கட்டிட் நிக்கணு.
ஓ
அத சொல்லியு தர மாட்டானுக லாங்கா லாங்கா போய் எடுக்கிற ப பக்கம்லா இது ஒரு பிரச்சன இருக்குங்க. அவனுக்கு என்ன இனி முடிஞ்சு போச் சு என்னமோ பண்ணிட்டு போங்கனு தள்ளிடுறானுக சில பேரு சில பேர் நல்லா ஜென்யூனா இரு ப்பாங்க சார் எல்லா மே இருக்குங் சார் இந்த இந்த வேல இருக்கு இது இப்ப இப்ப பண்ணிக்கங்க இப்ப வரைக்கு ஓட்டிக்கலான்னு சொல்லிருவாங் க. அப்பிடி சொல்ற வண்டி கூட கொஞ்ச வாங்க் கிலா எதுமே சொல்லாம கேட்ட ரேட்டுக் குடுக்குறாங்க எடுத்துட்டு போங்கன்னா அப்ப வண்டி அது வந்து அவ்ளோதா இருக்குன்னு வச்சுனு வச் சுக்கோங்க அந்த மாரி ப்ராப்ளம் இருக்கு. ஆமாங்க செக்கனண்டு வண்டி போயி க்கு நீங்க ரேட்டு கம்மியா கேட்டாலு அவங்க சேரிங்க அஞ்சோ பத்தோ கம்மியாதான இருக்கு செரி எடுத்துட்டு போங்கன்ருவாங்க.
சார் இப்ப இந்த கார் கன்சல்டிங்ல வச்சிருப்பாங்கல்ல சார் அந்த மாரி இதுல பாத்தா எப் எப்டிங்க சார் அதுவு இதே
ஆ அதெல்லா வந்து அது அதெல்லா கொஞ்ச நல்லாதாங்க இருக்கு ஏன்னா அவங்களுக்கு அப்றோ கன்சல்டிங்கோட பேரு கெட்டு போயிரு அதனால அதுல வந்து கொஞ்ச தெளிவான வண்டியாதா இருக்கு. ஆனா கொஞ்ச ரேட்டு ஜாஸ்தி வச்சிருவாங்க அங்க மட்டு கொஞ்ச ரேட் கம்மி பண்ணி பேசணு.
அப்டிங்களா சார் இவங்க ஒரு ரெண்டு கன்சல்ட்டிங்ல கேட்ருக்கேன்னு சொன்னாங்க அப்ப நா இருந்துட்டு சே ரி இருங்க நா விசாரிச்சுட்டு சொல்றேங்க அ
எப்பிடிங்க சின்ன வண்டி எடுக்குணுங்களா பெரிய வண் டி எடுக்கணுங்களா?
அ சின்ன வண்டிதா சார் சின்ன ஃபேமிலிதா. ஒரு நாலு
ஆ ஆ அப்ப இல்லைங்க ஆல் டோ மாரி வேணுங்ளா இல்ல இந்த
சார் சின்ன காராவே போதுன்னு சொன்னாங்க சார் நீங்க சொன்ன அந்த ஆல்ட்டோவே ஓகே நெனைக் கிறே
அப்டிங்களா அப்பனா அதெல்லா கம்மியாதாங்க வரு ம்
ஒரு எம்பதாயிரோ அந்த மாரிதாங் சார்.
அவ்ளோ கம்மியா போனீங்கன்னா கொஞ்சோ இதாதாங்க அதுல ஒரு ஒன்னே கால் ரூவா பக்கோ வந்தாங்கன்னா கூட கொஞ்சோ நல்ல வண்டி கெடச்சிடுங்க. கொஞ்ச லேட்டஸ்ட் மா வண்டி வாங்குனா நீங்க ஒரு ரெண்டு வருஷோ கை வைக்க கூடாதுங்க அந்த மாரி ஒரு வண்டி எடுத்து ஓட்டுங்க.
அப்போ ஒரு ஒன்னே கால் ரூவா குடுத்தம்னா நல்ல வண்டி கெடைக்குன் சொல்றீங்களா சார் சேரிங் சார். சேரி நா அவருகிட்ட சொல்றேங்க அவரு இப்ப பாத்துருக்குறது வெறு அறுவத்தஞ்சாயிரூவாக்கு அப்டின்னாருங்க.
அந்த மாரில்லா வண்டி வாங்கிட்டு
இவரு பாத்தீங்கனா எம்பதாயர்ரூவா சொல்லிட்ருந்தாருங்க அப்டிங்களா சார் அத தெரியலீங்க அவரு அதா செரி அறுபதாயர்ரூவானா பரவால்லன் பரவால்லன்ற மாரி சொல்லிட் ருந்தாரு
ஆ ஆ அத பாத்தீங்கன்னா உள்ள வந்து சே க அடியில சேஸ் பாக்கணு அ டோர் தொறந்து டோர் சைடு மேல டாப்பு எங்கயாது ரஸ்ட்டு
ஆனா வெளிய பாக்கறக்கு நல்லா இருக் குன்னு சொன்னாருங்க பள
அதுதாங்க உள்ள எல்லா பாக்கணு அப்புறோ வண்டி எடுத்துட்டு பூ மாரியே ஓட்டக்கூடாதுங்க கொஞ்ச கரடு முரடான ரோட்ல வந்து கொஞ்ச ஸ்பீடா போய் பாக்கணு அப்பதா என்ன ஆடுது எது உழுகுதுனு தெரியு
சார் இன்னொன்னு சொல்லணுன்னா அவரு இனி இனிதாங்க டிரைவிங் பழகணு அவரு கார் எடுத்ததுக்கு அப்புறம்தா டிரைவிங்கே பழகு ஆமாங் சார் ஆமாங் சார் அதனால கார் பத்தியெல்லா அவருக்கு எதுவு தெரியாதுங்க. அதா சொன்னாருங்க வெளியில பா க்க வண்டி நல்லா பளபளான்னு இரு க்குது அப்டின்ற மாரி சொன்னாரு இப்ப அவரு ஓட்டி பழகுறதுக்காகவுந்தா அந்த மாரி கார் எடுக்கறேன்னு சொன்னாருங்க. அதுதாங் சார் இப்ப அவரு இப்ப பழ அப்டியே பழக்கியு வுட்டு லைசன்ஸ் வாங்குற மாரி இருந்தா எப்டிங் சார்?
லைசன்ஸ்லா வந்து அவரு து டிரைவிங் ஸ்கூல்தாங்க போகணு
சேரிங் சார்
ஏன்னா டிரைவிங் ஸ்கூல் போனா அவரையு அவங்களே ஆமா ஆமா அவங்களே சொல்லி் குடுத்துடுவாங்க.
சேரிங்க சார். எவ்ளோ நல்லா கத்துக்கலாங் சார் காரு?
மேடம் நீங்க டிரைவிங் ஸ்கூல் சேந்தீங்கன்னா முப்பது ந முப்பது கிளாஸ்ங்க ஒரு மாசோ கத்து குடுத்துருவாங்க.
அது மு ப்பது நாள் முப்பது நாள் இல்லைங்களா?
ஆமா முப்பது நாள்ல ஒன் அவரு அதுல நீங்க ஓட்டப் போறது ஒரு இருவது நிமிஷந்தா இருக்கு
சேரிங் சார்
அவுங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த பேசக்கி ஆ போட்டு குடுத்துருவாங்க அது ஆ ட்ரைவிங் ஸ்கூல் போனா அவங்க மார்க்கிங் மார்க்கிங் வச்சிருப்பாங்க அந்த மார்க்கிங்ல நிறுத்தணு எடுக்கணு ஆஹ் அவங்க சொல்ற ரோட் ல அந்த இதுலயே போகணு எத்தன இப்ப இண்டிகேட்டரு போடனுன்னா எ எந் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல வந்தோன்னே இண்டிகேட்டரு போட்ணு எல்லா சொல்லி குடுத்துருவாங்க.
சேரிங் சார்
ம் அதனால அவங்களே எல்லா சொல்லிக் குடுத்துருவாங்க.
சேரிங் சேரிங் சார். அப்ப கொஞ்ச ஒரு ஒன்னேகால் ரூவா அந்த மாரி போனா கொஞ்ச நல்ல வண்டி எடு த்துக்கலான்றீங்க
ஆமா ஆமாங்க. அந்த மாரி எடுத்தாங்னாதா அவங்களுக்கு எதாவது செலவு இல்லாம போய்க்குங்க.
ஆமாங்க சார் ஏன்னா எடுத்து அவங்க செலவு பண்ற மாரி எல்லா இல்லைங் சார் அப்டியே வச்
ஆ அதுதாங்க சொல்றே அதுதா சொல்றே இப்போ ஆ கம்மி ரேட் டுக்கு கெடைக்குதுன்னு எடுத்துட்டு வந் துட்டு இப்ப ஒரு இருவது நாள் ஓட்டிட்டு மறுபடியு செலவு இவ்ளோ இருக்குங்ண்ணா அப்டின்ட்டு ஒரு மெக்கானிக் தெரிஞ்சுட்டு போயிட்டு சார் இது நீங்க இதுல கை வச்சீங்கன்னா ஒரு நுப்பதாயிரோ நாப்பதாயர்ரூவா செலவு வருதுன்னா அப்புறோ அவ்வளவுதா அவுங்க.
ஆமாங்க சார் அப்றோ அது அது இவங்க க இப்டியே குடுத்து எடுத்துக்குவாங்களேங் சார். ரேட் எச்சு க எச் சு குடுத்து எடுத்துக்குவாங்க.
ஆமா ஆமாங்
சேரிங் சார் நா வந்து அவங்ககிட்ட சொல்றேங்க நீங்க சொன்ன டீட்டெய்ல்ஸ் எல்லா. ஆ அப்ப சப்போஸ் அவரு பா த்த ஒரு ஆ ரெண்டு மூணு ஷோரூம் சொன்னாருன்னு சொன்னே இல்லைங்களா வண்டி பாத்தன்ட்டு அங்கயு உங்களுக்கு டைம் இருந்துச்சுனா கொஞ்ச வ ந்து அவங்களுக்கு பாத்து செக் பண்ணி குடுக்க முடியுமாங் சார்?
ஆ அது பண்ணிக்கலாங்க மேடம் அது பண்ணிக்கலா ஒண்ணு தப்பு இல்ல. அதெல்லா பண்ணிக்கலா அவங்க எப்ப போறாங்க எல்லா பாத்துட்டு நமக்கு சொ ல்லுங்க நம்ம போயி பாத்து குடுத்தரலா அதுல ஒண்ணு தப்பு இல்ல. அப்பறங்க மேடம்?
ஆ சொல்லுங்க சார் நீங்கதா சொல்லணு. உங்க ஃப்ரெண்டு யாரோ கூடயு காரு கன்சல் டிங் வச்சிருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லைங்களா?
ஆமாங்க மேடம் அவரு கன்சல்ட்டிங்லா வக்கலைங்க மேடம் சும்மா அந்த ஒரு ரெண்டு மூணு வண்டி வச்சிருப்பாரு அப்போவு அந்த ஒரு மாசக்குள்ள அதையு எல்லா வித்துருவாருங்க அந்த மாரிதா அவரு பண்ணிட்டுருப்
ஓ சேரி சேரிங்க அவருகிட்ட ஏதாச்சு வண்டி இருக்குங்
கேக்கறப்ப ஆல்டோ டைப்புக்கு அவர் ட்டயு ஆ ஸ்டாக் இருக்கா இல்லயான்னு தெர்ல. சொல்லி வச்சா வேண்ணா வாங்கி குடுத்துருவாருங்க.
அப்படிங்களா சார் சேரிங் சார் சேரி நீங்க சொன்னது சொல்றேங்க சார் அவர்ட்ட எதாச்சு வண்டி இருந்துச்சுன்னா வேண்ணா கூப்டுங்க பா க்கலா சேரி இவங்ககிட்ட சொல்றேங்க அப்ப நீங்க வந்து என்னைக்கு ஃப்ரீன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த அன்னக்கி வேண்ணா போய் பாத்துக்கலாங் சார்
ஓகே மேடம் கண்டிப்பா. சேரி சேரிங்க மேடம் ஆ ஓக் ஓகே ஓகே மேடம் ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றிங் சேரி